ஓகே
அதேதா நேரோ கால போறது தெரியாதப்ப கூட
ஆம்மாங்க தோழி இதுங்க பண்ற அட்டகாசோ தாங்க முடி
இதுகல பத் தி பேசுணுன்னாவே நமக்கு வந்து இன்னு பத்து கால் பேச முடியாது பேசுணு பேசுணு உக்காந்துகிட்டு
ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லாம பண்ணிட்டு இருக்குங்கு எல்லா
ஆம்மா அது வந்து இப்போ காலையிலந்து பலாப்பழ சாப்புடுதுங்க சாப்பிட்டுச்சு
அச்சோச்சோ நெறய குடுக்காாதீங்க இப்ப இப்பதா நடுவுல எதோ ஒடம்பு முடி யிலன் சொல்லிட் டிருந்தீர்கல்ல அன்னைக்கி அ அது ஹீட்டு குடுக்காதீங்க நீங்க சூடு ஆ அத சூட களப்பி விட்டுரு இப்பதா சரியாயிட்டு வந்துட்டு இருக்காப்புல குடுக் காதிங்க மாம்பழமே கொஞ்ச கம்மியாவே குடுங்க நீங்
அ நேத்து ஃபுல்லா மாம்பழ சாப்பிட்ருக்கோ ரெண்டு ஒரு ஒரு கிலோ மாம்பழத்த அக்காலு தங்கச்சியு நேத்து ஃபுல்லாசாப்ட்ருகாளுங்க காலைலிருந்து சாயந்தர வரைக் ஒரு கிலோ மாம்பழத்த சாப்ட்டுருக்காளுங்க இப்போ ஒரு பலாப்பழத்த ரெண்டு பேருங்காலிப் பண்றன்ட்டு காலைலருந்து அந்த பலாபழத்த எல்லா வெச்சு மிஞ்சிட்ருக்கு
இல்ல இல்ல அது நீங்க இது பண்ணிடாதீங்க அப்ற நம்மதா கஷ்டப்ப டணு இவங்க இதுங்க சாப்ட்டுட்டு போயிடுங்க நம்பதா தூக்கிட்டு அலைஞ்சி கிட்டு கொண்டுகிட்டு விடிய விடிய உக்காந்து கெடக்கணு நம் பதா
மாத்திரைய போடாதப்ப எனக்கு இத்தினி தூக்க கூட கிடையாது நா இப்டி அசந்து கூட இப்டி கண்ண மூடல விடிய விடிய உக்காந்தே இருந்தே ஏனா எ கண்டினியூவா வாமிட் எடுக்குறா ஒ ஒன் ஹவர் தூங்கறா ஒன் அவர் தூங்க எனிச்சு வாமிட் எடுக்கற ஒன்னார் தூங்கறா என்ச்சு வாமிட் எடுக்கறா இப்ப இதே தா விடிய விடிய
அது கஷ்டமா தா தோழி இருக்கு கொஞ்சோ
இதா வந்து தூங்குணிச்சு நிலா வந்து தூக்கன்றதே அதுக்கு நால இதா வந்துச்சு அதுக்கப்றோ நானு அதோட செரி நாலு மணிக்கு எனக்கு விடிய விடிய முழிச்சிட்டுக்கு ஒரு மாதிரி ரொம்ப தூக்க மட்டு சொக்குனுச்சுன்னு நாலு மணிக்கு படுத்தே
அது நமக்கு தெரியுது தோழி அதுங்க பாப்பாங்களுக் தெரியாது அந்த நேரத்துக்கு அது கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு அடுத்த நிமிஷமு ஒண்ணுமே நடக்க காத மார்தா அதுங்க சாப்டுங்க செயலு அப் தா இருக்கு ஆனா தெரியாது தான
இப்ப நா வென்பாவயே இப்ப சாய்ந்தர ஹாஸ்பிடலுக் அழச்சிட்டு போணு என்னன்னா மூஞ் செல்லா ஒரு மாதிரி இப்ப லிப் மேலதா பருப்பருவா வந்திருக்கு செரி அதனால இந்த வெயில் இந்த வெயில் காலத்துலலா இப்டி இருக்கா இல்ல இது அலர்ஜியா போய் பாக்குனு சொல்லிட்டு இப்ப சாய்ந்தரோ அழச்சிட்டு போணு
எங்க தோழி காமிப்பீ காமிப்பீங்க நீங் க
இங்கதா இங்க தோல் டாக்டர்ட்ட கொண்டு போய் காட் னு அப்டின்னு சொன்னாங்க ஏற்கனவே அப்ற நா கும்பகோனத்துல இருந்தே காட்னோ சரியா போய்ட்டாருங்க அ ஏற்கூற தா இருக்குமோனு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு இருந்தாலு மூஞ்சில ஒரு மாதிரிப் புள்ளிப் புள்ளியாருக்கு
கா நீங்க காமுச்சுட்டு வந்துருங்க அதுல சின்ன புள்ளைங்க ந இதெல்லா தள்ளி போட வேண்டா
ஆமா எதோ கூட்டின் போய்ட்டோ அப்படின் பாத்தா இப்ப காலேயில்ருந்து என்ன க எனக்கு ஊசி போடுவீங்களா எனக்கு ஊசி போடுவீங்களான்னு ஆயிர தடவ வந்து கேக்குது சோ ஊசி போடுவன்ற பயோ அதுக்கு இருக்கு அப்ப அது இது நடந்து
ஆமா கண்டிப்பா இந்த துளி ரொம்ப மோசோ சுந்தாந்தலி பண்றாங்க எனக்கே முடியில சுத்தமா இவரு வந்து தனியா இருந்தா கொஞ்சோ வேற மாரி இருப்பாரு ச்சு நம்ம வீட்டுலன்னா இங்க வந்ததனால ரொம்ப சேட்ட அதா சொல்லிருக்காரு அபி அச்சா வந்து எல்லார் அம்மாலா அடிச்சாங்கன்னா எனக்குதா வந்து தடுக்ரதுக்கு ஆள் இருக்காங்க எல்லாரும ஒடனே ஒடியாந்துருவாங்க எல்லாரு அப்டின்னு
ஆ அந்த ஒரு மனப்பான்ம வந்துருது பாரிங்களா பிள்ளங்களுக்கு இப்ப என்னன்னா இங்கயுமே வென்பா அதேதா சொல்லு என்னான்னா அது வெண்பாக்கு நேரா இப்ப நம்ப அடுச்டோனா உடனே அவுங்க தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பான்டு எல்லாருக்கும் ஃபோன் அடுச்சு சொல்லு எல்லாரு நம்மள சத்தோ போடுவாங்க பார்ங்க பிள்ளை ஏ அடிக்கிற நீ ஏ சின்ன புள்ள மேல கைய வக்ரனு சொல்றாங்க பாருங்க அது வந்து வெண்பாக்கு வந்து ரொம்ப பிளஸ் சா போயிட்டு ஆ என்னைய அடுச்சா நா உடனே நா ஃபோன் பண்ணி சொல்லிருவே நா எங்க தாத்தாட்ட சொல்லுவே பார்பிட்ட சொல்லுவே எங்க அத்தேட்ட சொல்வே எங் பெரிப் பாட்ட சொல்லுவேன்ட்டு என்னய அது மெரட்டுது
நா என்ன சொல்றே அன்ன எங்க வீட்லயே இதுனாலதா தோழி சண்ட வரு நா கண்டிக்க மோது அடிக்க மோது யாரும் குரு
அததா நானுமே சொல்றே நா கண்டிக்க போது விட்டு பேய்ட்டு விட்டு பேய்யணும்ல விட் ட்டு பேய் டு இப்ப ஒரு சும்மா ஆஹ் அதட்டி அது அழுகுது அப்டின்னா கூட திட்டுவாங்க நீங்க ஏ பச்ச புள்ளய அதற்றம்மா அப்டின்னு கேப்பாங்க பிள்ளைங்கள எப்டி அதட் அதட்டாம அடி க்காம நம்ப எப்
அப்புறம் நான் என்ன சொல்றேன் நான் அது இதையுமே எங்க அம்மாட்டயும் நா சொல்றது உண்டு அப்ப இதே வாய் தான் இப்ப நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இது பண்றீங்க இதே வாய் தான் அப்புறம் புள்ளைய ஒழுங்க வளக்கல சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால நான் வந்து கண்டிக்கும் போது யாரும் குறுக்க வராதீங்க அப்டினு டேரக்ட் டாவே சொல்லிற்றது இப்பேல்லாம் எங்க பெரிமால்லா ரொம்ப செல்லோ தோழி இவனுக்கு ரொம்ப நாலு பேரும் ரொம்ப செல்லமா அதுனால நா இது பண்ணிடுறது இப்ப வந்து இவரு இங்க இருக்கறதுனால ரொம்ப ஆட்டம் போடுறாருதான் இப்பக்கே நெறைய பேரு இருக் ங்க அங்க வந்துட்டாருன்னா தனியா தான தோழி இருப்பாரு வேற யாரும் இல்ல அதுனால க ச் கொஞ் சோ வால் பண்ணுவாரு இல்லேன்னு சொல்ல மாட்டே ஆனா கொஞ்சோ கரெக்டா நடந்துப்பாரு இந்த படிக்கிறது கொல்றது அதுலேல்லாம் இப்ப ஓகே தான் தோழி இங்க இருந்தாலுமே
நீங்க படிக்கிற விஷயத்துல எனக்கும் வெண்பா ஓகேதான் படிக்கிற விஷயத்துல நான் வென்ம்பா குறையே சொல்லவே மாட்டேன் நீங்க இப்ப எடுத்து ஒரு புக் எடுத்து குடுத்தீங்கன்னா கட கட கடனு உக்காந்து எழு தீட்டு அத எத்தன தடவ படிக்க கனுமோ சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கூல்லயும் வெண்பா வந்து நல்லா படிக்கதுன்தா அவுங்க மிஸ் அ இப்ப நோட் வீட்லலாம் பாத் வெண்பா வெறிகுட்டுன்றது ஓட தா வெண்பா வீட்டுக்கு க்கு வருது அதெல்லா வாழ் தா ரொம்ப அதிகம் பண்ணது தவிர மத்த மத்தபடி இதலெல்லா நா வந்து சொல்லவே மாட்டே வெண்பா படிப்பு விஷியத்தில்ல வந்து எதுமே கொற சொல்லவே மாட்ட
கண்டிப்பா தோளி கண்டிப்பா தோளி இவரு தோளி அவங்க டீச்சர் தா சொன்னாங்க ஒரு தோளி வேர்க்குது எங்க நீங்க ஏசி போட மாட்டீங்களா குளிர் சாதனோ இது போட மாட்டீங்களா கேட்டிருக்காரு தோளி ட்டு ஆசிரியர்ட்டு போயிட்டு அவங்க அத சொல்றாங்க அவங்க ஒன்னு தப்பா எடுத்துக்கல சின்ன பிள்ள அவனுக்கு தெரல அப்படின்னு தா சொல்றாங்க ம மத்தபடி அதா இந்த நா கைய புடிச்சுட்டு அவ பாட்டுட்டு ரூம்ல கிளாஸ்ல நடந்து டே தா இருக்காரு புல்லா அந்த ஒரு இதுதா தோளி கொஞ்சு இதா இருக்கு
அது இதுவே வெண்பமே போன புதுசுல அதேயாத பன்னிட்டு இருந்தது எனக்கு வந்து ரொம்ப வேர்க்குது அவங்க பாபிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு எனக்கு வேர்குது பள்ளிகூடத்துல க்கு போகவே புடிக்கல எனக்கு ரொம்ப வேர்க்குது அந்த பள்ளிக்கூடத்துல ஃபனே இல்ல ஆ ஃபேன்னு கிட்ட வந்து என்ன க்கற வையிங்க பாபி அப்படில்லா ரொம்ப கம்ப்ளைண்ட்டு ஃபேன் இல்ல ஃபேன் இல்லன்ட்டு ஆனா இப்பப்ப அது வந்து வென்பா வந்து பழகிக்கிட்டாங்க இப்ப வந்து வீடலயுமே வந்து கொஞ்சு நேரோ காத் த்தில்லன்னா கூட பேன் எல்லா போட்டுக்கிறாங்க பட் னா அந்த ஸ்கூ
கண்டிப்பா கண்டிப்பா தோளி கண்டிப்பா தோளி பள்ளியை பொறுத்த வரைக்கு நம்மளுக்கு ஆ நம்ம வீட்டுல வசதியில இருக்கிற மாரி எல்லா இருக்க முடியாது பள்ளியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபேன் போட்டிருப்பாங்க ஒரு ரூமு கிளாஸுக்குன்னு அப்போ அவங்களுக்கு கொஞ்சும் வேர் க்க தான் செய்யும் அது போக போக பழகி விடும் தோளி கண்டிப்பாக சொல்லுங்க தோளி